ஹலோ கேக்குதா கால் வருது கால் வருது எனக்கு ஒரு கணக்காயிரு பேசிரு
பேசு பேசு ஆ வேறென்னடி ம் இதுதா நடக்குது ம் செரி இன்னைக்கு சாம்பார் வெச்சியே தொட்டுக்க என்ன வெச்ச
முட்டகோஸ் பொரியல் வாழக்கா வறுவல்
முட்டக்கோஸ்
ந நம்ம பக்கங்கள்ல பண்ணுவாங்கல்ல பாசிபருப் போட்டு தொவட்டல் மாரி கல்யாண வீட்லல்லா எனக்கு அது ரொம்ப புடிக்கு அப்டியே முட்டக்கோசு அப்டியே தும்பப்பூ மாரி வெ ள்ள கலர்ல
ஆ எனக்கு முட்டை கோஸ் புடிக்கு ஆனா எங்க வீட்ல யாருக்கு புடிக்காது தெரிமா அதையா வாங்கி
எனக்கு ரொம்ப பிடிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கு எனக் கு ரொம்ப பிடிக்கு முட்டைக்கோசுல கடலைப்பருப்பு போட்டு கூட்டு அதெல்லா வெறு வயித்லயே வெறு வாயிலயே சாப்படலா நாளைக்கு போறு இது இன்னைக்கு முட்டக்கோஸ் ரொம்ப பெருசா இருந்துச்சு பாதிய செஞ்சுட்டு பாதிய வெச்சிருக்கே நாளைக்கு கடலப்பருப் போட்டு கூட்டு மாரி
ம் நல்லாருக்கு அது அது எங்க அத்தைக்கு தைராய்டு வேற இருக்கனால முட் டகோஸ் சேக்க மாட்டாங்க ம் ஆமா அது எனக்கு மட்டுஞ் செய்யணு இல்லடி
என்ன பண்ண போறிங்க சண்டே என்ன நான்வெஜ் எடுக்க
சண்டே நான்வெஜ்ஜு என்ன எடுக்கறன்னு தெரில சண்டேதா யோசி
மட்டன் எடுத்து ஈரல போட்டு சூப்பு வெச்சு குடு நல்லது
மட்டன் மட்டன் சாப்படாதுகடி அவ்ளோ
அப்படியா
உம் சிக்கனு மீன்தா சாப்பிடுங்க
அது வேறையா மட்டன் கொடுத்து பழக்கணும்ப்பா அதுதா உடம்புக்கு நல்லதுங்கறாங்க
ச் எதுக்கு இப்ப இதுக்கு மட்டன் நல்லது இல்ல இல்ல நல்லது இல்லைன்னா கொலஸ்ட்ரால் இதுக்கெல்லா ல்ல சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப ந ஆனா இது எலும் பு சூப்பு ப்பே அதே மாரி ர சுத்த எடுப்போ அது மாரி இது என்ன அதுக்குன ஆட்டுக்கால் அது மட்டு எடுப்போ வேற மாட் த நம வந்தளவுக்கு எடுக்க மாட்ட
இங்கே மட்டனே கெடைக்காது அதனால நாங்களு ரேர் தா எடுக்கது நாட்டுக்கோழிதா சாப்பிடுவோ நல்லா இருக்காதுல்ல நல்லா இருக்காது இங்க இருக்கிறதுனா செம்ப செம்பரிய ஆட்டுக்கறி
ஓ ஆனா செம்மறி ஆட்டுக்கறி இன்னு நல்லது அ
ஏ எனக் வயிறு வலி வந்துரு
ஆஹ் உனக்கு என்னது
இருவலி
வயிறுவலியா
உம் செம்மறி ஆட்டுகறி ஒத்துக்காது ஒரு சிலருக்கு தா ஒத்துக்கு ஒரு ஒரு சிலருக்கு ஒத்துக்காது
உஹ்ம் உம்
ஏ பை ஏன் பிரக் இது கன்ஃபார்ம் பண்ணி நாப்பத்தி கன் கன்பார்ம் பண்றதுக்கு முன்னாடி சாப்ட்டுபுட்டே சரியான வைத்து வலி டாக் ச கன்பார்ம் பண்றதுக்கு முன்னாடி சாப் புட்டு சாப்ட்டா சரியான வைத்து வழி அப்பற டாக்டர்ட்ட போய் பாத்தா என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா செம்மறி ஆட்டுக்கறின்னு சொல்லவும் அந்த மாதிரி மாத்தி கொடுத்துருப்பாங்க அதனால வலி வ சாப்டா அடுத்த நொடி வலி வந்துரு
எப்பா ஆனா உ உடம்பு ஒத்துக்கணு என்ன எனாலு சாப்பிடறதுக்கு
ஒடம்பு ஒத்துக்கணு உம் நா நாளைக்கு போயி அந்த அவுங்களோட ஐ டி வாங்கித் தரேன் இன்ஸ்டாகிராம்ல பாரு ப்ரொஃபைல் பண்ணி தரேன் செக் பண்ணு உனக்கு எதாது இன்ட்ரெஸ்ட் இருந்தாலு அனுப்பு நாங்க அதுல எதாது கஸ்டமைஸ் பண்ண முடியுமா பாக்குறோ
செரி டி ஓ கேடி ஓகே ஓகே கண்டிப்பா உம் வேற அந்த பட்டுப்பாவாட
ஆஹ் பட்டுப்பாவாட தைச்சிருக்கே பாப்பாவுக் பட்டுப்பாடையு தச்சிருக்கே பட்டு சேலையில அதுல ஒரு மாடல்ல இது தச்சிருக்கே
சாரீல கன்வெர்ட் பண்ணி
சேரீல கன்வெர்ட் பண்ணிருக்கே பாப்பாவோட காது குத்துக்கு எடுத்த ப பட்டுப்பாவோட ஃபோட்டோ நாளைக்கு அனுப்பறே உம்
இது நீ இந்த என்ன து ஒரு மாதிரி காட்டன்ல பார்டர் வச்சு இப்பல்லா தெக்கறாங்கல்ல
அதெல்லா நம்ம காலத்திலயே வந்துருச்சு ப்ல
துல வந்துச்சு
திருப்பி ட்ரெண்டு ஆகுது நா அந்த மாரி சுடிதார் எத்தன போட் போட்ருக்கே தெரியுமா காலேஜ் டைம்லயே நீ கவனிச்சதே இல்லையா கிரே கலர் அ எத்தன போட்ருப்போ நீ வந்து என்ன கலர்ல போடுவன்னா ஒரு மாரி மெரூன் கலர் பிளேக் காம்பினேஷன்ல போடுவ
ஆஹ் ப்ளேக்
பிளாக் ஷாலு ஹ என் நா வந்து கிரே கலரு கிரீன் காம்பினேஷன்ல ஒன்னு போடுவே இன்னொன்னு ஒன்னு போடுவே கிரீன் ஆரஞ்ச்ல போடுவே எத்தன போட்ருக்கீங்க ம் நீ நா அது இப்ப மறுடியு அதெல்லா ட்ரெண்ட் ஆகுது நா பாரு எதையாது மறக்கறனான்னு பாத்தியா
அதும் நானா இப்டில்லா ஞாபகம் வச்சிக்காத டி மறக்கறதுலயே மறக்கவும் செய்ணு நெறையாவே செய்ணு
இதெல்லா மறக்காது பில்ல அடுத்த மறந்து உஹ அயன் பாக்ஸ் சாமத் மான் மறந்து
ம் அதா அதெல்லா மறந்துரும் ம் ம் ஐயோ ம் ஏ ஏதாவது ஆவியாவது புடியேன்டி
இல்ல மருந்து வச்சிருக்கே காப் சிறப் வச்சிருக்கே
ம் செரி செரி ஓகே ஓகே ம்
எல்லா புடிச்சாச்சு ரெண்டு வாரமா ஆவி புடிச்சு மூக்கெல்லா எறி அரிஞ்சு மூக்கெல்லா வெந்து ரொம்ப கஷ்டப்பட்டே ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டே வெந்து கோடாளி தைலத்த போட்டு போட்டுத் தேச்சு அப்படியே கிளி மூக்கு மாரி ஆயிருச்சி எ மூக்கு ம் ரொம்ப கஷ்டப்பட்டே சும்மா இருக்கணு போற நேரோ வர நேரம்லா அந்த கோடாளி தைலத்த போட் போட்டு போட்டு தேச்சி தேச்சி தேச்சி தேச்சி ஒரு மாரி வெந்து போச் ச்
அஹா
அந்த மாரிலா அவ எனக்குல்லா எத வேணா தாய்ங்கிவே இந்த கோல்ட மட்டு தாய்ங்க்க மாட்டே தாய்ங்க்க முடியாது இது தேவையா நமக்கு எங்க வீட்டுல இருக்க ஒரு ஜீவராசி டிய காலையில அஞ்சு மணிக்கெல்லா வெளியில போகாதன் சொன்னா வம்புக்குன்னு வயசு இதுல்லாம வாக்கிங் போவேன் போயி சலிய இழுத்துட்டு வந்து கே சொன்னது கேக்காம ஐம்புட்டு பேருக்கு எங்க வீட்ல கோல்டு சளி இழுத்துட்டு வந்து அஞ்சு மணிக்கு வாக் கிங் வரின்ட்டு போனா ம் அதா பார் எல்லாருந் தான வரா அவெ வர்ரவலா ஜர்க்கின்லருந்து ஸ்கார்ப்லருந்து எல்லா போட்டு ஃபுல் கவர் பண்ணிட்டு வருவாய்ங்க நம்ம பைத்திய மாதிரி அப்படியே கட்டண சேலையோட இருப் நானா போனேல்ல எங்க வீட் ஒன்னு பைத்திய இருக்குல அந்த பைத்தியம் இன்னொரு பைத் பத்தியோ அத பெத்த பைத்தியோ ம் அந்த பெத்த பைத்திய உ
நல்லா பேசுறல புள்ள நீனு நல்லா பேசுற நீனு
எந்த சு போய் இழுத்துக்கிட்டு வந்து நடுவீட்ல உக்காந்து வாந்திய எடுத்து அதுலருந்து எல்லாருக்கு ஸ்ப்ரெட் ஆகி
ஓ
என் பையன்ல்லா ரொம்ப கஷ்டப்பட்டா ம் ரெண்டு வாரமா இருக்
ஆமா அப்ப கஷ்டமாதான இருக்கும்
டாக்டர்ட்ட எல்லாம் போமாட்டியா
ரொம்ப முடியலனா போயிருவேன் ஏப்ரல்ல ஒரு ஏப்ரல் ஒரு ஃபீவர் வந்துச்சு அக்கா ஒன்னும் சொல்ல மாட்டேன் அந்த மாரி ஒரு ஃபீவர் முட்டிக்கு கீழே கெரண்டக் கால் வலிக்கும் ஒரு வலி வலிச்சிச்சு பாரு அதை வெளியிலே சொல்ல முடியாது காய்ச வர வர்ர நேரம் லா அந்த முட்டியோட வெட்டி எரிஞ்சர்லாங்ற அளவுக்கு வலிச்சுது
ஆஹ்
வீட்டுல வந்து ஒரு டம்ளர் சுடுதண்ணி கூட யாரும் எனக்கு வச்சு குடுக்கல
ஆஹ்
நானே தவந்து தவந்து எல்லாம் பண்ணி அப்ப அவுங்க அம்மா இல்லன்னு மேபி பண்ண மாட்டாரு அப்ப அவு இப்ப அம்மா இல்ல பண்ண மாட்டாங்க அப்ப அவுங்க அம்மா அதனால வீட்டுக்கு வேல பாக்குறவங்களு கெடயாது நான்தா எல்லா வேலயும் பாத்தே அவுக அம்மா இருந்தாதா வீட்டுக்கு வேல பாக்றவோ
ம்
அவ்வள வேலயு நான் பாத்து ரொம்ப செரமபட்டு போயிட்ட இனிமே காய்ச்ச அன் அன்னைல இந்து அ அப்பறிந்து கா எதாவது கொஞ்சோ வித்தியாசமா தெரிஞ்சாலு ஓடிடுவே இங்கே பக்கத்தில ஒரு அஞ் ஐம்பது ரூபா டாக்டர் இருக்காரு வயசானவரு வயசானவரு நல்ல பாப்பாரு கைராசிக்காரு கரெக்டான மருந்து குடுப்பாரு நார்மலான காய்ச்சல் ஜொரம்னா அவர்ட்ட போவே மித்தபடி நமக்கு பொம்பளங்க விஷயம்னா இங்க பக்கத்ல ஒரு கைனக்காலஜிஸ்ட் இருக்காங்க
ஆ ஆ ஆ செரி செரி ஓ ஓ ச்
யூரினரி யூ டி ஐ ப்ராப்ளம் வந்து நா அலஞ்சிருக்கே அலஞ்சிருக்கே டாக்டர் டாக்டரா அலஞ்சிருக்கே
ஐய்யையோ
யூ டி ஐ மட்டு வர இப்ப பரவால்ல யூ டி ஐ மட்டு வராம பாத்துக்கோங்க
ஆமா அது அது கொஞ்சு கஷ்டோன்தா
கஷ்டோ
ஆமா
இல்ல எரிச்சல்னா சொல்ல முடியல அந்த அந்த மாதிரி எரிச்ச
அந்த மாரி ஆ
நமக்கு ஒரு மாரி பய வந்துருச்சு எனக் வேற ஏதோ ப்ராப்ளம் நமக்கு அப்டின்னு
ஹலோ வந்துடுச்சு
கிட்டத்தட்ட எங்கா எப்போ அக்டோபர்ல ஆரம்பிச் வச்சது இப்ப இந்த வெப்ரவரியில தா சரியாச்சி ஃபுல் ஃபுல்லா கியூர் ஆனது இந்த பிப்ரவரியில. போன வருஷோ தீபாளி தீபாளி கழிச்சி ரெண்டாவது நாள்ல வந்த அந்த ப்ராப்ளம்
என்னல்லா வருதாமா?
அதுதா தெரியில எனக்கு நா வந்து சொன்னே இந்த மாரி நா எல்லாமே ரொம்ப ஹைஜீனிக்காக இருப்பேன்ட டர் ஹைஜின் பத் ஹைய்ஜின் பத்தில்லா இங்க வந்து இது பண்ணதே இல்ல எனக்கு பய் பர்த்துல இருந்து நா வந் இந்த ப்ராப்ளமா நா ஃபேஸ் பண்ணதே இல்ல. அப்டின்னே டாக்டர்ட்ட அதுக்கு டாக்ட சொ ஏங்க இந்தந்தமா இருக்கல்ல அதுக்கு இருக்கு யூ டி ஐ இருக்கு
ஓ அப் அதுனால ஒனக்கு வந்தருக்கா
அதில்ல அப்டின்ட்டு அதால வர ஸ்ட்ரெஸ்சால உங்குளுக்கு வந்த யூ டி ஐ அப்டின்ட்டாங்க
ட்ரெஸ்சுனால யூ கீழ ஊறுக்கா டீ
வருமா
உம்
வருமா வருமாம்ப்ல ஸ்ட்ரெஸ்சால யூ டி ஐ வருமா பொம்பளைங்க வந்து மேக்ஸிமும் ஸ்ட்ரெஸ் குறச்சிக்கணுமா
ஆனா அது ஸ்ட்ரெஸ்ச எப்டி கொறைக்க முடிது நமக்கு
ஏ நா அது கேட்கவே வர்ல இது ஸ்ட்ரெஸ்சால வருங்கிறீங்க இது வந்ததால எனக்கு எவ்ளோ ஸ்ட்ரெஸ் திரிமா டிங் கேட்டே
சேரி சொன்னாங்க அதுதாங் கரெ
டாக்ட்ரே சிரிச்சிச்சு டாக்டர் இல்ல ஃபஸ்ட்டு இந்த இங்க பக்கத்துல் இருக்க கைனக்காலஜிஸ்ட பாத்துட் ட்டு அடுத்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இந்த ஊர்ல இருக்றதுலே பெஸ்ட் ஹாஸ் திரில் அங்கப் போனே அக்க பெய்ட்டு அங்க ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன பாத்துட்டு அவர் எல்லா டெஸ்ட்டு எழுதி குடுத்த ஷுகரு பிபி அது லொட்டு லோசுக்கு எல்லாமே பாரு பிளட் டெஸ்ட்டு டெஸ்டு மொத்தமே பாடியே செக் பண்ணம்னு வச்சுக்க
அய்யோ அமா
பாத்துட்டு எல்லாமே நார்மலா இருக்கு நீ கைன காலஜிஸ்டப் பாருங்க அந்த கைனகாலஜிஸ்ட்ட போனா ஒரு டேப்லெட் நேம சொல்லி இது போட்டியா போட்டே டாக்டர் இந்த விஷயத்த பண்ணியா பண்ணே டாக்டர் இந்த சிரப குடிச்சியா குடிச்சே டாக்டர்
எல்லாமே பண்ணிட்டே அப்பறோ ஏ ஒனக்கு கொறக்கனு நீலா டாக்டர்
ம் ம் சேரிடி
ஆ செரி ஆ தூங்குவோ ஓகே ம் ம் ம்